ஆஹ் நெறைய சிப்பி நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர்
ஓகேங்க சிஸ்டர்
ஆஹ் அப்பறோ வேற என்ன நான் வந்து புதுசா ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்களா ரெசிபி இந்த மாதிரி வந்துட்டு ஹாம் ஸ்நாக்ஸ்க்கு குடுக்குற மாதிரி
ஸ்னாக்ஸ்க்கு நீங்க குடுக்குற மாரி இருந்திங் இந்த ராகிப் த்த ஸ்கூ டீஸ் குழந்தைங்களுக்கு கொண்டு போறது கொஞ்சோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்குமான்னு தெரியில நமக்கு
ஓகே ஆ இப்ப வீட்டுல பண்ற மாதிரி இருந்த
ஆ வீடல நீங்க பண்றமாரி இருந்தங்கன்னா கொஞ்சம்ப்ப எப்பயமே நம்மந்து இந்த வெங்காயம் பக்கோட்டானே இந்த கட்ல மாவு அதில தானே அரிசி மாவுடு தான மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் இதே கொஞ்சோ ஹல்தியா நம்ம சாப்பிட ராகி வச்சு நீங்க மில்லட் வச்சு பண்ணுங்க இந்த ராகி மாவு இருக்குளங்க அதுல வந்து நீங்க கொஞ்சோ வந்து போட்டு வெங்காயத்த வந்து கொஞ்சோ இந்த ரவுண்டு ஷேப் வெங்காய பக்கோடானுல்லா சொல்லுவாங்கள அந்த
ஆஹ் ஆமா ஓ ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிப்போ
வெங்காயத்த வந்து ஒரு லேயர் மாரி கொஞ்ச ரவுண்ட் ரவுண்டா நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த மாவுல அந்த மா இது இருக்கிளைங்க அந்த ராகி மாவோட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டிக்கானா அந்த கிறிஸ்பி வரதுக்காக நம்ம போடணு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நீங் போட்டு நீங்க போட்டு அது கொஞ்சோ துளியுண்டு உப் போட்டு நல்லா வந்து பேசஞ்சுக்கோங்க பேசஞ்சு விட் இந்த கட் பண்ணி வச்சிருக்கீங்கள வெங்காயோ அதோட வந்துட்டு அதோட வந்துட்டு கருவப் கூட நீங்க போட்டுக்கலா கருவபுல போறது இல்லாட்டி வந் எண்ணெய்லா நீங்க பொரிப்பீங்கள அப்ப கூட இந்த ஒரு கொத்து கருவபில்லே வந்து அப்டி அப்படி நீங்க எண்ணெய்லா போட்டீங்கன்னா கொஞ்சம் வாசம் கருவாப்பலலை ஓட வாசம் நமக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் நீங்க அத நீங்க அத பேசஞ்சு விட் துளியுண்டு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு வந்து நீங்க வந்து பவுடர் இருக்கில்லைங்மா ல இந்த வர மேலாக தூள் இருக்குல்ல அந்த தூள் நீங்க போட்டுக்கோங்க அது நீங்க போட்டுக்கோங்க காரத்துக்கு எத மாரி அது நீங்க போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப அட் பண்ணாதீங்க கொஞ்சம் கையிலயே நல்லா வெங்காயத்த நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்த கொஞ்சம் நல்லா நீங்க கொஞ்ச நல்ல கையில பேசஞ்சு விட்டுக்கோங்க சப்போஸ் ரொம்ப வர வரனு இருந் மாவா இருக்கு ந மட்டும் லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பேசஞ்சு பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியா இருந்தத கொஞ்சம் அது நல்லாருக்கும் போட்டு எடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப எண்ண இருந்துச்சுன்னா நம் வாயில போடும் போது நமக் ஒட்டிக்கு கொஞ்சம் வராது கொஞ்சம் கிறிஸ்பியா கொஞ்சம் தனித்தனியா நமக்கு இருக்காது போண்டா மாரி ஆயிரும்
இப்ப வந்து வெங்காயத்து அந்த அந் மாவுலையே போட்டரணுமா இல்ல ஒன்னு ஒண்ணா
இல்ல இல்லைங் சிஸ் நீங்க வந்து வெங்காயத வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணாதா நீங்க அந்த மாரி வந்து மாவுல நீங்க முக்கி போடணு நீங்க வந்து வெங்காயத்தை வந்து லேயர் லேயர கொஞ்ச கட் ட பகோடாங்றனால தனித்தனியா தானே இருக் கொ ரவுண்டா கட் பண்ணாலும் நெ அந்த மாவுலியே நீங்க போட்டீங்கன்னு நீங்க மந்த க மாவுல போடும்பது கைவிட்டு பேசயும் போது வெங்காய் வந்து ஒவ்வொரு லெயர உங்களுக் தனித்தனியா வந்துருல ஓர்அளவுக் ப்பே அப்டிங்கும் போது நீங்க நல்லா பேசஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு இத ஆகும். ப தண்ணி வந்து சும்மா கொஞ்ச சம மழே சாரல் மாரி கொஞ்ச லைட்டா தெளிச்சு தெளிச்சு பேசீங்க ஓரளவுக்கு ரொம்ப கொழ கொழன் பேசைரிங்க அப்டியே கைய எடுத்து நம உதிர்த்தமானே வெங்காய வந்து உதிர மாரி ஸ்டேஜில இருக்கணு
ஓகே ம்
அப்டி நீங்க வந்து நீங்க போ ப அதுக்கப்புற நால்ல உங்களுக்கு காரு உப்பலா டேஸ்ட் பண்ணி கொங்க ஓகே அப்டின நீங்க எண்ணயில அப்டி பொறிச்சு பொறிச்ச எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாப்ட கொஞ்சம் நல்லாருக்கும் கொஞ்சலா ருத்தியவும் இருக்கும் உங்களுக்கு சாப்ட கொஞ்சம் டேஸ்ட்டாவு இருக்கும்
அப்படியா செரி ஓகே இதுல வந்துட்டு வெறும் அரிசிமாவும் ஒ அண்ட் ராகி மாவு தான் அதுல வந்து காரப்பொடி அதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பஜ்ஜி போடன் போண்டா இத அதா பக்கோடா போட்ற மாரி அப்டியே என்னைல போட்டு எடுக்கணு
ஆ ஆமாங் சிஸ்டர் அது மாரி நீங்க போட்டு இப் இப்போ அதிகமாக வந்து வச்சுதான் நெறையா வந்து இப்ப ரைஸ் நம்ம பண்ணிட்டு ரிக்காங்க மில்லட்ஸ்ல வந்து மில்லட் இப்ப வந்து இப்ப நம்ம வந்து வெண்பொங்கல்லா சொல்றோம் அதே அதே மாரி வந்துட்டு மில்லட்ஸ்ல வரகரிசின்னு சொல்லி ஒண்ணு இருக்ங் சீஸ் அதுல வாங்கி பொங்கல் வச்சு பாருங்க பட் நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு க்கு பட் உங்களுக்கு சாப்றதுக்கு கொஞ்ச ஹெல்தியா இருக்கு அது
ஆ அ நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா வந்துட்டு எனக்கு அது கரெக்டா அந்த தண்ணி பதம தான் வந்துட்டு வராது எவ்ளோ தா நா கரெக்டா வந்து த்தூ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணீனு கரெக்ட்டா ஊத்துனாலு அந்த ஒரு பதம் மட்டூ வ வர மாட்டேங்குது து து கொஞ்சோ உதிரியா கொஞ்சோ ரொம்ப இல்லன்னா கொழ குழனு அந்த மாதிரி ஆயிடுது
ஆ இல்லங்க சிஸ்டர் கொஞ்சோ வந்து பொங்கல் வந்து கொஞ்சோ ரொம்ப வந்து கெட்டியா இருந்தாலு நம்ம நல்லா இருக்காது சாப்ட ரொம்ப தண்ணியா இருந் நீங்க வந்து அப்பெ நெக்ஸ் டைம் இப்ப ந்து இப்ப பச்சரிசின்னா கொஞ்சோ ஒண்ணுக்கு நாலு கூட சம்திங் வக்கெலா கொஞ்சோ நல்லாருக்கு இப்ப அந்த மாரி வரக அரிசங்க போது மில்லட்டுங்கிறனால கொஞ்சோ இப்ப தண்ணி நீங்க ஒன்னுக்கு ஒன்னு ஒரு ரெண்டே முக்காள் அந்த மாரி கொஞ்சோ தண்ணி அளவக கொஞ்சோ கம்மி பண்ணிக்கோங்க நீங்க
ம் ம் ஓகே ம்
அப்டியில்லட்டீ இன்னொரு இன்னொரு டிஷ் இருக்கு சிஸ்டர் நா சொல்லவ நானு ஹோமேடா வீட்லேயே தோச ரெடி ஆ அந்த கோ இப்ப கோதும தோசை கோதுமமாவு கோதும்மாவு வாங்கி நம்ம தோசை சுட்றோ இல்லிங்க சிஸ்டர் நம்
ஆமா ம் அதுல கொஞ்சோ போட்டுப்போ அதுக்கப்புறோ வெங்காயோ இதெல்லாம் உப்பெல்லா போட்டுட்டு அப்டியே தோச மாரி விடுவோ
கின்னா கூட வந்துட்டு இந்த முழு கோதும இருக்குலிங் சிஸ் கேரு இப்ப இந்த ரேஷன் கடையில கூட கொடுப்பாங்கள முழு கோதும அந்த கோதும அளவு நீங்க கடைல வாங்ன அந்த கோதுமை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணீடுங்க கொஞ்சமா உங்களுக்கு எவ்ளோ தோசைக்கு இட்லி அரிசிலா ஊர வக்கிறோ அந்த மாரி இந்த கோதுமை வந்து உங்களுக்கு எவ்வளோ குவண்டிட்டி வேணுமோ ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ நல்லா வந்து இந்த அந்த இட்லி அரிசிக்கு பதில இந்த கோதுமைைய நீங்க வந்து அளவு எடுத்துக்கோங்க நீங்க
ஓகே ம்
அந்த கோதுமைய வந்து நல்லா நீங்க வந்து நல்ல ஊர வச்சிருங்க நல்லா வந்து ஒரு ஃபோர்ஹவர்ஸ் அல்லது ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல நல்ல ஊற வச்சிருங்க கோதும நல்லா ஊறிரூங்களா கோதும நல்லா ஊறனதுக்கு அப்புறம் ஆ இப்ப நீங்க சப்போஸ் நீங்க நைட் இப்ப ஊற வைக்கறீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் மார்னிங் எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கணக்கு வந்துடுங்களா அந்த கோதுமைய நல்லா கழஞ்சி ட்டு நல்லா வந்து நல்லா அந்த வர் தண்ணிய ஃபுல்லா வடிகட்டிடுங்க தண்ணியஃபுல்லா டிரை பண்ணீட்டு ஒரு ஒயிட் கிளாத்து ருக்கில்லீங்க அந்த ஒயிட் கிளாத்ல வந்து இந்த வடிகட்டி தண்ணிய நல்லா ஊரி வடிக்கெட்ன கோதுமய வந்து அந்த வெள்ள துணீல போட்ருங்க துணீல போட்டுட்டு நீங்க அந்த துணிய நல்லா இந்த மொளக்கட்டி வப்பாங்கில்லீங்க அந்த மாரி வந்து கோதுமைய நல்லா மொளக்கட்டி வச் சிருங்க ஆ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து முளைகட்டணு ஒரு ஒரு இது வந்து ஒன் டே ஃபுல்லா சப்போஸ் நீங்க பிரிட்ஜில வச்சாலூம் செரி வெளியவே நீங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சாலுமே அதுல வந்து நீங்க அப்பப்ப வந்து சப்போஸ் துணி வந்து காஞ்சிருச்சுன்னா கோதுமை வந்து மொள கட்டாது அப்ப அப்ப நீங்க வந்து கொஞ்ச தண்ணி தெளிச்சுக்கோங்க ஈரப்பதம் இருக்க மாதிரியே வச்சிங்கன்னா ஒரு ஒன் டே ஃபுல்லா இருக் நல்லா முள கட்டிருங்களா அந்த மொளகட்டுன கோதுமைய வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த இட்லின அரிசி நம்ப ஊற வப்போல்ல அதே மாரி இப்ப அந்த அதுக் இப்ப வந்துட்டு இப்ப சப்போஸ் நீங்க ஒரு டம்ளார் போட்ருக்கீங்கன்னா உளுந்து அதுல ஒரு கஞ்சோ ஒரு கால் டம்ளார் போடுவீங்ளா கொஞ்சோ கம்மியா போடுவீங்ளா
இப்போ நாலு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு ஒரு டம்ளர்ரு உளுந்து போடுவ
ஓகே ஏன்னா வந்து ஒரு சில உளுந்து வந்து நல்லா மாவாவு ஒரு சில உளுந்து மாவே ஆகாது அப்டிங்க போது உங்குளுக்கு இப் இப்ப சப்போஸ் நீங்க ரெண்டு டம்ளர் நீங்க போட்றீங்கன்னா அப்ப இட்லி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் இட்லியரிசி நீங்க போட்றீங்கனா அதுக்கு எவ்ளோ உளுந்து போடுவீங்களோ அதே மாரி இதுக்கூ ரெண்டு டம்மர் கோதும போட்றீகன்னா அதுக்கு எவ் வ்ளோ உளுந்து வேணுமோ நீங்க உங்களோட உங்களோட ரேஷியோ பாத்து நீங்க போட்டுக்கோங்க
ஓகே இப்போ இதுக்கு இட்லி அரிசியே நீங்க போட வேண்டா வெறூ அ
ஆ ஆ வெறூ நீங்க போடு அந்த நீங்க அந்த மொளக்கட் டி வச்சிருக்கீங்கள அந்த கோதுமைய மட்டூ நீங்க ஊற வெச்சுக்கோங்க திருப்பி ஒரு பத்து நிமிஷோ அதே மா தி ஒரு ஒன் அவர் ஊர வச்சா நீங்க போது ஒன் அவர் டூ அவர்ஸ் ஊருணா போது ஏன்னா அது ஊருண்ண கோதுமதா நாம வந்து மொளக்கட்டிருக் க்கு அப்படிங்கம் போது ஒரு ரெண்டு மூணு மண் நேரொ ப்ப ஊறுணா போது அந்த கோதுமைைல மொளக்கட்டுன கோதுமை நீங்க ஊற வச்சிட்டு பிளஸ் அதோட வந்துட்டு அதுக்கு தேவையான உளுந்து எந்த அளவுக்கு நம்ம ரேஷியோல உளுந்து போடுமோ உளுந்தயு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போடுங்க அதுல ரொம்ப வேணா ஒரு ரெண்டே அள ந்து ஒரு ஸ்பூன் மட்டு வெந்தயம் போட்டீங்க ஏனா நம்ம குவாண்ட்டிட்டி கம்மியாதா எடுத்துருக்கோ ஒரு ஸ்பூன் நீங்க வெந்தயம் போட்டுருங்க வெந்தயத்த நீங்க போட்டுட்டு நமக்கு எப்பயுமே நம்ம கிரைண்டர்ல வந்து நம்ம ஃபஸ்டு உளுந்து ஊறுனதுமே நம்ம ஆட்டுவோல உழுந்து ஃபஸ்டு நீங்க ஆட்டி எடுத்துருங்க அதுக்கப்பறொ இந்த ஊற வச்ச கோதுமைமே கழுவி நல்லா நல்லா வந்து ஆட்டி எடுத்துடுங்க நம்ம இட்லி எப்படிலின்ல இட்லி மாவு கரைக்கும் போது கொஞ்சொ கோது குருனையா இருக்குலைங்க நம்ம குறுனையா இருக்கு நம்ம ரொம்ப நைசா ஆட்டுனம்னா இட்லி வராதுல்ல அந்த மாரி ஓரளவுக் க்கு நீங்க ஓரளவுக்கு நீங்க ஆட்டி எடுத்துக்கோங்க ஆட்டி எடுத்துட்டு ஒடனே நீங்க அதுல வந்துட்டு கொஞ்சமா ஒரு உப்பு போட்டுக்கோங் ஒரு பிஞ்ச் உப்பு உங்களுக்கு உப் ப்பு எவ்ளோ வேணுமோ மாவுக்கேத் சுமார் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த உளுந்து தையு கோதுமவையு நல்லா மிக்ஸ் பண்ணிர்ங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அதுல வந்துட்டு ஒரு ஆலு உடனே நீங்க தோசை ஊத்தலா அதுல வந்து பெரியவெங்காயொ இருக்குல்லலைங்க
ஆமா ஓ இத நீக்கு புளிக்க வைக்க வேண்டாமா
க்க நீது நீங்க வந்து புளிக்க வச்சு ஊத்து புளிக்க வச்சு ஊத்துனா இட்லி மா புளி க்க வச்சு நீங்க ஊத்தர மாறிருந்தினா கொஞ்சமா அரிசி போட்டுக் கோங்க அதுல இட்லி அரிசி இருக்குல்ல அது ஒரு அர டம்ளார் வந்து நீங்க சேத்துக்கோங்க நீங்க கொஞ்சமா போட்டீங்கனா கொஞ்ச புளிப்பு நைட்டு மிந்த மாவாட்டிட்டு காலையில நீங்க இட்லியோ தோசையோ ஊத்திக்கலா தோச வந்து கொஞ்சம் மொத் த்தமா ஊத்துங்க இந்த ஊ ஊத்தாப்பொ ஊத்துவாங்கல ரொம்
ஆமாமா ம்
னிங்கன்னா கொஞ்சொ நல்லா பண்ணு மாரி கொஞ்சொ பன் தோச மாரி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு நமக்கு கொஞ்சொன நல்ல உப்பி வரும் நமக்கு தோச நீங்க வந்துட்டு அ அந்த மாரி நீங்க ஊத் னீங்ன்னா அப்படி நீங்க பண்ணிக்கலா இது வந்து ஒட ஒடனே ஊத்தும் போது உங்களுக்கு அந்த காரதோச அடதோச கேள்விப்பட்டிருக்கு
தோசைக்கு மட்டுந்தா ஆகு அந்த மாவு
மாட்டாங்க எங் சிஸ்டர் நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஈவினிங்க்கு என்ன கொஞ்ச நைட் டைம் னா கொஞ்ச நம்ம சில்லுனு கொஞ்சம் ஸ்பைசியா கொஞ்சம் சாப்புட்னு இந்த மாதிரி கொஞ்ச யூஸ் பண்ணிக்கிட்டினா அந்த புள்ச்சா மாவு வந்து வெங்காயத நல்லா பொடுசு பொடுசா கட் பண்ணி வெங்காயம் உங்களுக்கு கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க வேணும்னா வந்துட்டு அந்த கொத்தமலி இருக்குல்லங்க நீங்க அது வந்து பச்சையா போட்டு கலக்கி தோசை ஊத்துதுனாலும் சரி அப்டி இல்லனா வந்து ஒருக்கு அந்த வடசட்டில வந்து கொஞ்ச எண்ண கடுகு கருவேப்புல எல்லாம் போட்டு அதோட கொஞ்சம் கல்ல ல்ல பருப்பு இருக்கலங்க கல்லப்பருப்பையும் போட்டு விட்டு இந்த வெங்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த தாளிச்சு போட்டத அந்த மாவுல கலக்கி அப்டியே நீங்க ஊத்தி சாப்ட்டாலும் உங்களுக்கு தோசை நல்லா இருக்கு அப்டி எதுவுமே இல்லாடினா கூட நீங்க எம்டி தோசை மாரி கலக்கி எதுவுமே போடாம லி தோச மாரி ஊத்தி அதுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும்
அப்படியா இது புதுசா இருக்கு இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பாப் க்றேன் ஏன்னா எப்பயோ அந்த கோதுமை பவுடர் அந்த ஆட் மாவுல வந்துட்டு நம்ம வெறும் ஆ கொஞ்சம் அரிசி மாவு போட்டு வெங்காயத்த எல்லாம் போட்டு அந்த கோதுமை மாவு தோசை வந்து அது பண்ணாலும் யாருக்கு புடிக்காது பட் இந்த மாதிரி
ஆமாங்க சிஸ்டர் பட் நீங்க வந்து ஆஹ் இல்லைங்க சிஸ்டர் நீங்க அந்த மாதிரி கோதும கோதுமாவுல நீங்க பண்ணும் போது அந்த தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒருவலுவலுவாவே இருக்கு வலுவல தோசை மோஸ்ட்லி யாருமே லைக் பண்ண மாட்டாங்க எங்க வீட்டல ஹஸ்பண்ட் சுத்தம் இந்த தோசை வருவாரு அதுக்கு பதிலா இப்ப நீங்க சுட்டீங்கன்னா ஒரு மாறி கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா இருக்கும் இப்ப நார்மல் தோசை ஊத்துறீங்க இல்ல அதே மாதிரி நல்லா மெலிசா ஊத்த நாளும் தோசை நல்லா கிரிஸ்பியா வரும்னு சொல்லி இருக்காங்க வேணும்னா ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் இனிமேல் தான் ட்ரை பண்ணலான்ட் ஒரு ஐடியாவுல இருக்
அப்படியா கண்டிப்பா நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் கொஞ்சம் கொஞ்ச பெரிய ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லையா கண்டிப்பா
ஆமாங்க சிஸ் பட் என் பட் வந்துட்டு இப்ப நீங்க நைட்டே இப்ப மாவு நம்ம இட்லி இட்லி அரிசி ஆட்ற மாதிரி தான் என்ன கொஞ்சம் முளை கட்டி வச்சிங்னா இந்த முளைகட்டி குடுக்றது கொழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது வந்து ரொம்ப ஹெல்த்தி சொன்னாங்க சப்போஸ் உங்களுக்கு மொளை கட்ற ப்ராசஸ் வேணா அப்டினா டரக்ட் அத்தான் வந்துட்டு நைட் வந்து கோதுமை ஊற வச்சீங்கன்னா மார்னிங் உளுந்து ஊற வச்சு நீங்க மார்னிங் ஆட்டி வச்சுட்டு உடனே கூட நீங்க இன்ஸ்டென்ட்டா தோசை ஊத்திக்லாம்
ஓகே ஓகே நான் இது ட்ரை பண்ணியனா என்னா மாவு ஆட்ட இப்போ இட்லிக்கு மாவு ஆட்றனாவே நான் நைட்டே ஊற வச்சிருவேன் அரிசியும் சரி உளுந்தும் சரி நைட்டே ஊற வச்சுிட்டு நாளைக்கு கா காலைல எழுஞ்சவுடனே ஆட்டி வச்சிடுவேன் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நைட் ஊற வைச்சுட்டு என்னன அப்டி நேரம் ஊறணும் இல்லையா கோதுமை அது வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் நேரமும் ஆயிடுச்சு அஹ் கண்டிப்பா ரொம்ப நன்றி றி தோழி நம்ப உபயோகமா இருந்ச்சு உங்களோட ரெசிப்பீஸ்லா ஆனா இன்னொரு கால்ல சந்திக்லா நன்றி தேங்க்யூ